ஹலோ
ஆ கேக்குதா ஃப்ரோ
யா ஃப்ரோ கேக்குது ஃப்ரோ எப்டி இருக்கீங்க ஃப்ரோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கன் நீங்க
ஆ நல்லா இருக்குகேன் ஃப்ரோ டைம் சாப்பிட்டீங்களா
இல்லப்போ இதுக்கப்புறம் தான் சாப்புட்ணோ நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ ப்ரோ இப்பதான் ப்ரோ சாப்டன் என்ன ப்ரோ டின்னர் லேட்டா தான் சாப்டுவீங்களா
அது எப்பயுமே நைன் ஓ கிளாக் மேல ஆய்டூம் நைன் தேர்டி அப்டி தான்
டிபன் ஃப்ரோ இவ்ளோ லேட்டு
அது எப்பயுமே அப்டிதான்ட்டு பழகிடுச்சு அப்பத்துல இருந்தே
ஓகே ஓகே ஹாஸ்டல்ல இருக்கருங்ரீங்களா ன
இல்ல ஹாஸ்டல்லா வீடுதான்
ஹ ஓகே ஓகேங்க ப்ரோ சோ அப்புறோம் என்ன ப்ரோ ஸ்பெஷல் டிராவல் பத்தி இங்க வெளிய போறன்னு சொன்னீங்க
அது ஆல்ரெடி அந்த ட்ரிப்பு போயாச்சு ப்ரோ இதுக்கப்புறோம் புதுசாக ஏதாது போணு அது இந்த வ போயாச்சு ஜேன்வரி ஃபர்ஸ்ட் மந்த் இந்த வருஷத்துல போயிட்டு வந்துட்டோம் பாண்டிச்சேரி போனோ பாஞ்டிசேரி போயிட்டு இந்த ஆதவில் சைடு அங்க போயிட்டு ரூம் எடுத்தோம்
சூப்பர்
அங்க போய் ஆருவில் ஃபுல்லா சுத்திட்டு அப்றோ அங்க இது ராக் பீச்சு இன்னொன்னு அது லையின்லே கிட் டத்தட்ட ஒரு ஏழு பீச் இருக்குன் நெனைக்குறே ஒரே லைன் அப்டியே ஸ்ட்ரைட்டா
பாண்டிச்சேரிதா ப்ரோ சொல்றீங்க
ஆ பாண்டிச்சேரிதா
அ சூப்பர் சூப்பர் சொல்லுங்க
அங்க போய் ஃபுல்லா அந்த பீச் எல்லா ஒரு ஏழு பீச்சு சன் ரைஸு சன் செட் எல்லாமே பாத்துட்டோ
சூப்பர் ப்ரோ ம் ம் ஆமா
அதுவு போய் ஃபுல்லா பாத்தோ
சூப்பர் ப்ரோ
அது பண்ட்டு ஒரு டெம்புளுருக்கோ
மணக்குளோ விநாயகர் ஓ ஒயிட் டெம்புளா சூப்பர் சூப்பர் ப்ரோ ஆ
டெம்பிள் பக்கத்துலே மணக்குளம் விநாயகர் டெம்பிள்
ஆமா
அந்த டெம்பிளயு போய் ஃபுல்லா சுத்தி பாத்தோ அந்த கோயில் நல்லாருந்துச்சி சிற்ப்போல்லா அந்த உள்ள நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க
ஆமா ப்ரோ அது ஆக்சுவலி அந்த கோவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களே அலர விட் ட கோயில்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ
ம் அது செம்மையாருந் ஆஹா அது ஹி்ஸ்ட்ரில்லா படிக்கிறதுக்கு டைமில்ல நாங்க போயிட்டு ஒரு ஃஆப்னவரு அப்போ அங்க பக்கத்துல ஏதோ ஸ்கூல் இந்துச்சு போல ஸ்கூல்லருக்கற எல்லா பசங்க பொண்ணுங்களா உள்ள கூப்ட்டு வந்துட்டாங்க அவுங்கள சுத்தி பாக்க கூப்ட்டு வந்துருக்காங்க அ சோ அவுங்க உள்ள வந்தோனே நாங்க வெளியே வர வேண்டியதா ஆயிடுச்சு அவங்கிட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேல வந்தாங்க
ஆ
ஆல்ரெடி கோயில் வேற கூட்டமா க்ஷருந்துச்சு இதுல வந்து அவுங்க செரி ரஷ்ஷானோன்னே வந்துட்டோ போயிட்டு ஒரு ஹாப்னவர் கூட இல்ல உள்ள
ஆ ஆ
செலையெல்லா பாத்துட்டு இந்த சைடு சுத்திட்டு வரத்துக்குள்ள முடிஞ்சு சேரி உள்ள போய் சாமியில்லா கும்புல்லான்னு பாத்தோ
ம் ம்
அ லைனே பிரிக்கி வந்துச்சு ஒரு ஐம்பது பேர் நின்னுந்தாங்க
ம் ம்
சேரி நின்னா டைமாயிடு சொல்ட்டு வந்துட்டோ நாங்க
ஓகே ப்ரோ சூப்பர் உங்க டிராவல் எப்படி இருந்தது சொல்லிருக்கீங்க
கண்டிப்பா அந்த அப்றோ இது காந்தி பீச்ன்னு ஏதோ சம்திங் இருக்குமே அங்கேயு போனோ
ம் ம்
அப்போ எம் ஜியோட போயிட்டு பர்ச்சேசிங்லா பண்ணோ சண்டே சண்டேல தா அந்த இது இருக்கு நெனைக்கிறே சோ போயிட்டோ சண்டே தா கடந்தோ நாங்க போன டேட்டு வந்து இந்த டுவண்டி ஃபோர் டுவண்டி ஃபைவ் டுவண்டி சிக்ஸ் மூன்நாள் லீவ் வந்ச்சில
ஓ ஆமாங் ப்ரோ ஆ ஆ ஆமா
போயிட்டு அந்த டேட்ல நாங்க போயிட்டோ
ஒங்க கூட நறைய பேர் வந்துருப்பாங்களே
இல்ல ப்ரோ ஆக்சுவலி அந்த ட்ரிப்புக்காக நெறைய பேர் வந்துரு ப்பாங்க டூரிஸ்ட் நெறைய பேர் வந்துருப்பாங்க
நாங்களே லைசன்ஸே இல்லாம தா போனோ
ஓகே
அங்க போயிட்டு ரெண்டல் பைக் எடுத்துட்டோ ஸ்கூட்டி எடுத்துட்டோ நாங்க இவி வண்டி
ஓகே
சோ பர்டேக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேட்டாங்க சரி குடுத்துட்டோ
ஆ
அப்ப ஃபுல்லா அது கிட்டதட்ட ஒரு நூறு கிலோமீட்ரு அ போலா நாங்க சுத்துனோ ஒரு எம்பது கிலோமீட்ரூ சரவுண்டிங் உள்ளயேதா மோஸ்ட்லி எல்லா பக்கம் பக்கமே தா இந்துச்சு
ம்
உள்ள எடலா சோ நாலு எடத்துக்கு போனோ கோயிலுக் போனோ சில எடத்துக்லா போனோ என்ன என்ன எடத்துக்கு போனோ மறந்தே போயிடுச்சு அப்ப எங்க தெரியுமா அங்க ஒரு மியூசியம் இருக் த்தி ஒயிட்டவுன் பக்கத்துலயே அந்த மியுசியம் போயிட்டு இந்த பழங்கால கல்வெட்டு
ம் நல்லா
பிரிட்டிஷ்லா அந்த யூஸ் பண்ண அந்த திங்ஸ்லா உள்ளந்துச்சு நெறையா
ஆமு
அந்த அப்ப வந்து கல்லு பான அவுங்க வச்சிந்த அறுவா கத்தி கொம்பு எல் ந்தாங்க அதையு போய் ஃபுல்லா பாத்தோ
சூப்பர் ப்ரோ
நீங்க லாஸ்ட்டா எதாது டிரிப்
நா ட்ரிப்புனா இல்ல ப்ரோ சம்மர்ல வன்ட்டு ப்ரோ நா ப்ளான் பண்ணிருக்கோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து கொல்லிமலை போலா அப்டின்ட்டு ஏனா அது கொஞ்ச பக்கோ சோ போலா அப்பிடினு ப்ளான் பண்ணிருந்தோ என்ன ப்ரோ
கொல்லிமல எங்க லிஸ்ட்ல இருக்கு போணு
நெக்ஸ்ட்டு ட்ரிப் போலான் இருக்கீங்களா
இல்ல லிஸ்ட்ல இருக்கு போனு என்னைக்காது
ஓகே ஓகே போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க இல்ல நாங்களே ப்ளான் பண்ணிருந்தோ ப்ரோ சே ஆக்சுவலி என்னனா அது நாமக்கல் டிஸ்ட்ரிக்லதா வரு இல்லையா சோ நாங்க என்ன பண்ணோ போவணு அப்பிடின்ட்டுதா நாங்க ப்ளான் பண்ணிருந்தோ இப்ப எங்களுக் கொஞ்ச பக்கந்தா என்ன ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ம்னு நெனக்கிறே டூஹண்ட்ரட விட கம்மியாதா இருக்கு ஒன் ஃபிஃப்டி இருக்கு நெனக்கிறே ப்ரோ ஆ ஒன் ஃபிஃப்டி இருக்கு ஸோ அங்க போலான் பாத்தோ நாங்க பட் ஆனா வந்துட்டு ஒருத்தன விட்டு ஒருத்தன் விட்டு போனோனா சண்டைக்கி வருவானுங்க
கண்டிப்பா மனக்கஷ்டம் அது
அ சங்கடமாயிடு சோ என்ன பண்றதுன் சொல்ட்டுதா நாங்க அத அப்டியே அன்னக்கி ப்ளான் பண்ணிருந்தோ ஒருத்தவன விட்டு ஒன்னா போனா அவன் வந்து அவன் சும்மா இருந்தாலு கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டங்கிது ஏதாவது சொல்லி
கண்டிப்பா விட்டு போயிட்டாங்களா ஒன்னன்னுவாங்க
அதேதா ப்ரோ அப்புற நாங்க சரி டா ப்ளான் பண்ல சரி எப்போ லீவ் கெடைக்குதோ அப்ப டைம் கெடைக்குதோ பாத் ப்போ அப்பிடின்ற மாதிரி அத கேன்சல் பண்ணிட்டே ப்ரோ பட் ஆனா அது வந்து நல்லா இருக்குன் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க அது வந்து அந்த ஆகாய கங்கையில குளிக்கிறது வந்து நல்லாருக்குண்டா அப்டின்றாங்க இப்ப ஸ்டெப்ஸா ஸ்டெப்ஸ் உள்ள எறங்கிதா அது உள்ள போய் குளிக்கணு அப்படி இப்பிடியுன்றாங்க அதுவு இல்லாம அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்டின் ன்றாங்க ப்ரோ ஏனா நெறைய மூலிகைகள்லா இருக்குமா அதெல்லா கடந்துதா அந்த வந்தது தண்ணி வருமா அந்தரிடிக்கி ஸோ அப்ப குளிக்கும் போது நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் உண்டுடா நல்லா இருக்கு அப்டின்றாங்க ஆ இன்னோ சொன்ன போனா லேடிஸே பயப்டாமா போறாங்க ப்ரோ
உ ஆமா கண்டிப்பா நானு இந்த ரீல்ஸ்லா பாத்துருக்கே
ஆ
அசால்ட்டா போராங்க அவுங்க பாட்டுக்கிட்டு
அதேதா ப்ரோ ஸ்டெப்ஸ்ல அவுங்க பாட்டு எறங்கி சூப்பரா நீச்சல்லா வேற அடிக்கிறாங்க எப்டிடா இது அப்டின்ட்டு நாம்ளே பசங்களே பயந்துட்ருக்கானுங்க எப்டி இந்த ஸ்டெப்ஸ்லலா ஏறி தைரியமா குளிக்கிறாங்களேனு அப்டின் பாத்த மாரி இருந்தது எனக்கே அப்றோனா எனக்கு என்னனா ப்ரோஸ் அங்க வந்து பூஜ வ பூஜ அப்ப சாமி கும்பற்ற பூஜ வழிபாட்டு முறைலா நல்லா இருக்கு அப்டின்றாங்க கொஞ்ச வித்தியாசமா இருக்குமா அந்த மலைவாழ் கிராம மக்கள் வந்து பன் பின்பற்றக்கூடிய ஆ அந்த முறைகள்லா வந்து நல்லா இருக்குமா ஆ சாப்பற்றதா இந்தாலு ஆக்சுவலியோ ப்ரோ அங்க வந்து உள்ள இருந்துதா ப்ரோ அந்த மலைவாழ் கிராம மக்கள் வந்து உள்ள இருந்தாங்ளா ஸோ இப்பதா அவுங்க கொஞ்சோ கடந்து வெளியே வந்திருக்காங்களா இன்னு இத விட உள் உள்ள அது இன்னொன்னு கேள்விப்பட்ருக்கீங்ளா ப்ரோ அந்த கொல்லிமலையில ஏதோ ஒரு ஆ ட்டேனிங் பாயிண்டு ஒண்ணு இருக்கு ஃபேமஸ்சான ட்டேனிங் பாயிண்ட்டு அதுக் உள்ள போனீங்கனா இன்ன ப்ரோ அது பேரு
நீங்க எதுஸ் கொல்லிமல தா நீங்க மேலே போர வழிலக்க ஹாப்பண்டு சொல்றீங்ளா இல்ல எத சொல்றீங்க
அ இல்ல இல்ல ப்ரோ போற வழிலயே சொல்றே நானு உள்ளேயு ஒரு எடோ இருக்கா ப்ரோ மலைக்குள்ள வந்துட்டு ஒரு ஆ டார்க் பிளேஸ் இருக்கா அதுள்ள நீங் என்ரு பண்ணிடீங்னா மூலிகிகள் வந்து உங்ள ஆ மதிமயங்கியா
அது எனுக் சத்தியமா என்னன் தெரில
எனக்கோ தெரில ப்ரோ மதிமயக்கி ஏதோ சொல்லுவாங்க அந்த எடத்துக்கு போயிட்டீங்ளா நீங்க எங்க வந்தீங்க யார் என்னு அப்டின் ரோட்டே தெரியாதா
உ
இன்னொரு எடோ வந்துட்டு ஒரு ப்யா ஒரு ஒரு ஸ்பாட் சொல்றாங்க அது வந்து கோஸ்ட் இருக்ற ஸ் ஸ்பாட்டுன்றாங்க ப்ரோ பயமா இருக்கு மாதடோ அங்க போயின்னோ ஆ ஆமா ப்ரோ கோஸ்ட்டு ஸ்பாட்டுன்றாங்க அது எந்த அளவுக் உண்மென் தெரில பட் அதஸ் அதப் பத்தி இந்த யூடியூப்லலா பாத்தீங்னா போட்ருப்பாங்க ப்ரோ ரீல்ஸ்
யூடியூப்ல பாத்தாவே நம்ம பயம் மாரிதா எதாவுது சொல்வானுங்க
அதேதா புரோ இப்போ அந்த கொல்லிமலை மர்மம்னு சொல்லிட்டு ஒரு ஸீரிஸே ஸார்ட் பண்ணிருக்காங்க புரோ ஒரு யூடியூப் சேனல்ல ஃபேமஸ் யூடியூப் சேனல் கொல்லிமலை மர்மங்கள் அப்டின்ட்டு ஒரு சீரிஸ் போட்ருக்கானுங்க நீங்க வேனா கூகுல்ல அட்சி யூடியூப்ல அடிச்சு பாருங்க ஆ கொல்லிமலை மருமங்கள்ட்டு அவரு சீரீஸாவே போட்ருக்கானுங்க அது எந்த அளவுக்கு உண்மைன் லாம் நமக்கு தெரில பட் ஆனா மக்கள் வராங்கள ப்ரோ சோ அப்ப நம்ம நம்மளால நம்பு நம்மளால நம்பாம இருக்க முடியாதுல்ல ஏனா
உம்
சோ ஒரு எடத்துல ஒரு எப்டி சொல்றது து சக்கர இருந்தாதானே எறும்பு பக்கத்துல போவும் அந்த மாதிரி
கண்டிபா ம் அது என்னமோ அங்க போய் ஆனா லோக்கல்ல கேட்டா தெரியும் அதல்லாம் உண்மையா பொய்யாண்டு
ஆ ரீசன்டா ப்ரோ நான் கூட ஒரு இதுல ப்ரோ ஏதோ ஒரு ஒர்க்ல தான் நான் ஒருத்தரை சந்திச்சேன் போற டிராவல்ல அந்த ஏன் சரியா தெரியல அப்ப ஒருத்தன் சொ இல்லை ப்ரோ நாங்களும் வந்து கொல்லிமலை கீழ தான் இருக்கிறோம் ஒரு கிராமம் நாங்க எங்க அம்மா வந்துட்டு எங்க அப்பா பாலாம் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க கீழ நீங்க சொல்ற மாதிரில்லாம் அங்க வந்து அவ்வளவு ஒரு பெரிய பயங்கரமானா இல்ல ப்ரோ அப்படின்றாரு ப்ரோ அவரு சோ நீங்க சொ லோக்கல் ஆமா அவங்க சொல்றது அப்டி அவ்வளவு பயங்கரமாலாம் இல்லையே ப்ரோ அதெல்லாம் சும்மா ப்ரோ பேய் இருக்கறது சொல்றதுெல்லாம் சும்மா ப்ரோ நாங்கல்லாம் நார்மலா போயிட்டு வருவோம் ப்ரோ அப்டின்றாரு அது எதுக்காக எதுக்கு அவரு சொன்னருனே தெரியல ப்ரோ
ஆ அவங்க யூடியூப்ல வியூஸ் போனா அப்டி போடுவாங்க சில பேரு
ம் ம்
லோக்கல்ல நம்ம கேட்டனா அவங்களுக்கே எல்லாமே சொல்லிடுவாங்க லோக்கல்ல இருக்கவங்களே இப்ப நம்ம பைக் எடுத்து இப்ப ட்ரிப் போன இப்ப லோக்கல்ல எப்டியா தாண்டிதான் போகனும் நம்ம அங்கேயும் ரெண்டு பேருகிட்ட கேட்டனா நம்மளுக்கு தெரிய போகுது அங்க போலாம சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க
இதேதான் ப்ரோ நானும் நெனைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஹைப் ஏத்தி தான் இப்ப பேமஸ் ஆகிட்டானுங்க
ம்
லைக் என்னம கோயிலா இருந்தாலும் செரி இல்ல இடமா இருந்தாலும் செரி இப்போ ஒரு அதுல விடுங்க ஒரு சில பேரு சொல்லுவானுங்க பாருங்க இதுவானுங்க அரியிலே யோ இந்த எடத்துல இந்த கடவுள் நெனைக்காம நீங்க வரவே முடியாதுன்னு வாங்க ப்ரோ
ஆ அதே தான் அதே தான் ம்
செரி செரி இதுதான்ட்டு இன்புளுயர்ஸ்லாம் எல்லா என்ன பண்ணுவானுங்க இன்ஸ்டாகிராம் யூ டியூப் காரனுக்க சொன்னாங்கன்னா நீ என்டா சொல்றது இப்பவே கெளம்பறன்னு சொல்லிட்டு அந்த எடத்துக்கு வேணுனே கெளம்பி போயிட்றது போய்ட்டு ரீல்ஸ் போட்றது அ ஷார்ட்ஸ் போட்றது இப்டிதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அத வந்து அது எப்படி அத உண்மை தன்மை என்ன சரி நம்மளும் போகலாம் இல்ல அப்படின்றது ஒரு முடிவை வந்து இது ஆ வெறும் ட்ரெண்டிங்காகவே தான் பயன்படுத்துறாங்களே தவிர்த்து அதுல இருக்கிற உண்மைய யாரும் பேச மாட்றாங்க
கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து நம்மளால ஏதாவது ஒண்ணு முடியலன்னு சொன்னாதான் அது பண்ணும்ன்னனு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும்
நிச்சயம்மா
சோ அது அட்ரலின் பம்ப் சோ அதனால டக்குனு கெளம்பிடுவாங்க இப்ப ஒண்ணு முடியாதுன்னு சொன்னா அது செய்யணும் நம்மளுக்கு
ஓகே ப்ரோ இத பத்தி நம்ம நெறைய பேச் க்லா ப்ரோ கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ ம் தேங்க்யூ ப்ரோ
இன்மோதைதது